ஹலோ
ஹலோ
ஹாய் பா
ஹாய்ப்பா நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்களா
உம் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா
சாப்பிட்டம்ப்பா டிஃபன் முடிஞ்சிச்சு பிரேக் பாஸ்டு இதுக்கு மேல தான் வந்து சாப்பாடு மதியத்துக்கு ரெடி பண்ணணு பண்ணிட்டே இருக்க எங்க வீட்டல ரெண்டு பொரியலு ஒரு காரக்குழம்பு ஒரு சாப் சாம்பாரு ரசம் சோ தயிறு அப்புலோம் ரெகுலராவே நான் செய்வேங்க ரெண்டு மூணு பொரியலு
அப்படியா
செய் மாட்டீங்களா
இல்லைங்க நான் வெறும் புலி சாதம் அதை மட்டும் செஞ்ஜி ட்டு
அப்போ நீங்க கொஞ்சா சோம்பேறி போல நான் நிறைய ஒர்க் பண்ணுவே உங்க வீட்டுல
ஆமா ஆமாங்க
உம்
நான் இவ்வளவுதாங்க முடிச்சேன் இதோ. பரவாயலைங்க நீங்க ஸ்ட்ரென்த்தா தான் சாப்பறீங்க எல்லா ஐயிட்டமும் அவ்வளவு சமைக்கிற அளக்கு உங்களுக்கு டைம் இருக்கு இதுன எவ்வளவோ மேலாச்சே
ஆமாங்க இருக்குங்க என்ன பண்றது காலே ஃப்ரீ ஆயிடுறேன் எல்லாரும் அனுமுச்சு குடுத்துட்டு அதனால அப்படியே செஞ்சின இரு ஆமா நாள்புள்ள டை பசங்கல்லாம் இப்பதான்ங்க ல்லாம் குளிச்சிட்டு வந்துட்டு ஏானேலஞ்சுக்கு ரெடி ஆயிருக்கிறாங்க சாப்படுறதுக்காக அங்க ஸ்கூலு கிட்ட போனேங்கு நாங்க ஸ்கூலு கிட்ட போனோம் புக்ஸ் வாங்கிட்டு வரணும்
உம்
அதனரி வீட்டுக்காரருக்கு போன் பண்ணி சொல்லிருக்கேன் வந்த பசங்களுக்கு பக்ஸ் வாங்கணும் வெள்ளிக்கிழம்ப இருந்தா பஸ் வரமாம் உங்களுக்கு எப்படி ஸ்கூலெல்லாம் எப்ப இருந்து
எவ்வளோப்ப நாலாம் தேதி ஸ்டார்ட் தான்ப ஸ்கூல்ல எல்லாம் இப்பதான் இப்ப யூனிஃபார்ம் வாங்கி குடுத்துட்டு வந்திருக்காங்க
உம்
தைக்கிறதுக்கு
உம் நாங்கல்லாம் இதுக்கு மேல தாங்க யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கனுங்கோ இன்னும் வாங்கவே இல்லை
ஓஹோ உங்களுக்கு ஸ்கூல்ல கொடுத்துருவாங்க அ
ஆமா ஸ்கூ இல்லைங்கோ அது கூட ஸ்டிச் பண்ற மாதிரிதான் குடுப்பாங்க வெற ஸ்டிச்சு ஆவாத மாதிரிதான் செமி ஸ்டிச்சடா குடுப்பாங்க அது வாங்கி நாங்க ஸ்டிச் பண்ணிக்கணும் மெட்டீரியல்லா
அங்க வந்துட்டு அவங்களே குடுக்குறது னால லேட்டா வந்தா கூட அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண டைம் கொடுப்பாங் க எங்களுக்கு அப்படி இல்லைங்க நாங்க போகும்போதே போட்டுட்டு போனும்
அதுவும் வேற எங்கது வந்து புது ஸ்கூல் வேறயா அதால கண்டிப்பா டைம் இருக்கும் எட்டு ஒடே கேட்க மாட்டாங்கோ டைம் தருவாங்க
ஓஹோ இப்ப புது ஸ்கூல்னா ஏன் மாத்திட்டீங்க
அ இது பழைய ஸ்கூல் வந்து என் பையனுக்கு பத்தாவது முஞ்சிச்சிருந்துமோ அதுக்கு மேல இல்லலைங் சரி எப்படி இருந்தாலும் மாத்தும் பொன்னியும் ஒன்னா சேத்தி எப்படியே வேற ஸ்கூல் போட்டுலாம் ரெண்டு பேரையும் ஒன்னா போட்டிருக்கோம் மாத்திட்டு
அப்படிங்களா வேணுங்களா
வேன் அங்க வேன் பேசிட்டு இருக்கோம் இந்த இந்த வழியில எப்படி இருந்தாலும் வேனு போதான் பெசிலிட்டி நல்லாாதான் இருக்கு அதனால வேண பேச் இருக்கோ
சேரிங்க நாங்க நாங்களே கூட்டிட்டு போயி கூட்டிட்டு வந்துறோங்க பக்கத்துலதாயிருக்கு ஒரு ஒன் கிலோமீட் இல்லைங்க மாத்தி மாத்தி நானே எங்க ஹச் பண்டோ மாத்தி மாத்தி விட்டுட்டு வந்துறோங்க
ஏன்னா ஒரு நாள் மாரி ஒரு நாளுயிருக்காது மழ வரோ ஒரு நாளு இதாவோ டக்குன்னு அந்த டைம் நம்ப பிக்கப் ஆயிட்டு போனோ ரெடியாயிட்டு அது உங்களுக்கு கஷ்டமா தெரியலியா உம்
அப்டி ஒன்னோ தெரியலங்க பழகிடுச்சு நாங்க ஸ்டார்ட்டிங்லயிருந்து அதே மாரி கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வரதுனால எங்களுக்கு அது பழகிடுச்சுங்க
எங்களுக்கு வேன் பேசிட்டுக்குறதுனால அந்த ஒரு இதுயில்லைங்க அந்த ஒரு இது கூட்டிட்டு போணோ யாரோ ஒருத்தர எதிர்பார்க்கணோ சப்போஸ் இப்ப இங்க என்னால முடியலன்னா என் வீட்டுக்காரு வேலைக்கு போயிட்டுயிருப்பாரு அவர எதிர்பார்த்துன்னு ஒக்கான்னுயிருக்கணோ அதனால இப்ப வேன் பேசிட்டா அது பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு அவங்க போவாங்க யாரையோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணணோம்னு அவசியோ இல்லன்டு நாங்க இப்டி ஒரு முடிவு பண்ணிருந்தோ எப்பவுமே
நாங்க சைக்கிள்லயே போக சொல்லி சொன்னா பாப்பா போமாட்டேன்டா
ஹும்
அதனால செரி நாங்களே யாராவது கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்துடலா இங்க சேஃப் கெடையாது தனியா அனுப்பணோம்னான்றதுனால நாங்களே ஒரு ஆளு போயிடுறோங்க ஆட்டோவோ வேணான்னு சொல்லிட்டாங்க
சைக்கிள்யெல்லா வாங்கி குடுத்திருக்கீங்களா பசங்களுக்கு
ஆஹ் இருக்குங்க
உம் நானோ ரெண்டு பேரோ அடோ அது ஸ்டார்டிங்லதா ரொம்ப ஆர்வமா ஓட் னாங்கோ ரொம்ப அடோபுடிச்சு வாங்குனாங்கோ ஏன்னா கொஞ்ச நாள் ஓட்டிட்டு அப்டியேதா விழுந்து கெடந்துது பின்னாடி போட்டு வெச்சிருக்காங்கோ
அப்டி அப்டிதாங்கயிருக்குது நானோ வாங்கி ஒரு ஃபைவ் மந்த்துதா ஆகுது அதிகமா ஓட் ல அப்டியேதா வெச்சிருக்காங்க அட்லீஸ்ட் ஸ்கூலுக்காகதா நா வாங்குனே னே எடுத்துட்டு போ சொன்னா போமாட்டின்றாங்க
ஆஹ் அப்டி வெண்ணா எத்துட்டு போலால்ல அவங்க பாட்டுக்கு அவங்க போலா வரலா பயமா
ஆஹ் கொஞ்சோ பயப்படுறாங்க வேண்டா அப்டின்னு சொல்லிட்டு
இங்க அப்டிதா போ இப்ப சைக்கிள் ஏஜே முடிஞ்சிட்டு வண்டி கேட்குல எவ்ளோ கயிக்குறாங்கோ சைக்கிள் வேண்டாம் கொஞ்ச நேரம் வண்டிய வாங்கி கொடுத்து அ அளவுக்கு பசங்க கேட்க ஆரம்பிச்சிட்டுக்குறாங்க இப்போ எங்கவீட்லேயயும் அதேதான் என் பையன் ப எட்டாவதுமுடிச்சுட்டடா வண்டி வாங்கி குடு எனக்கு அப்டின்ட்டு கேட்டுட்டே இருக்காங்க செரி ஒரு ஒன் இயர் பிளஸ் டூ முடியடா பிளஸ் டூ முடிச்சுட்ட உடனே நான வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன்
உங்க வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் ரொம்ப லாங்கா இருக்கா
ஓரளவுக்கு வருங்கோ ஒரு மூணு கிலோமீட்ரு வரும்ங்கோ
ஓ அப்னா கஷ்டங்க தான் ஏனா மெயின் ரோடுக்குன்னு இருந்ததுன்னா எங்களுக்கும் கொஞ்சம் மெயின் ரோடு இருக்கு பஸ்சு லாரி எல்லாமே போகுன்றதுனால
இதுவும் மெயின் ரோடெல்லாம் தாண்டி தாங்க போனோம் அது வண்டி கூட கொஞ்சம் பிளஸ் டூனாக்கா கொஞ்சம் மெச்சூர்ட ஆடுவாங்க அதுக்கு மேல எடுத்து போட்டுட்டோம் இன்னும் இப்ப பத்தாதது தானே வாங்கி குடுத்துருவோம் நல்லா பிராக்டிஸ் ஆவட் அந்த பிளஸ்டூ முடிச்சுட்டு வேணா நீ வண்டி எடுத்து எங்கனாலா சுத்துன்னு சொல்லிட்டே நானு
அது எங்க ஊர்ல வந்துட்டு இங்க ஒரு ஸ்கூல் ஆண்ட ஆ மூணாவது படிக்கிற பையன்ங்க சைக்கிள் ஓடிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பான் மூணாவதோ நாலாவதோ படிச்சிருக் பையா பட் மெயின் ரோட்லயேஸ்கூல் ஓர்மா இரு அதனால பஸ் வந்து ஏத்தி அந்த பையன் சைக்கிள் இருந்து கீழ விழுந்து தலை நசுங்கி அஹ் அதுவும் எங்க வீட்டு பக்கத்து த்துல ஒரு ஐம்பது மீட்டர் அளவு தான் இருக்கு அந்தஸ்கூலு ஆ மெயின் ரோட்டு துல அதுல வந்துட்டு இந்த மாரிஅந்தபையன் ஸ்பாட் அவுட்டுங்க அந்த இடத்துல அப்பருந்து கொஞ்சோ பயங்க பசங்க வந்துட்டு சை அனுப்பறது செய்து எல்லாம் இல்ல மெயின் ரோட்ல தாண்டல அவன் ஓரமா தான் போயிருக்கான் ஓரமா போகும்போது பின்னாடி வந்து இடிச்சிருக்கு க்கு வண்டி
அப்போ பாத்துக்கோங்கோ உம்
இதுவும் ஒண்ணு நடந்துருக்கு அதே மாதிரி சந்தயில அப்பாவும் கொழந்தயும் ரெண்டு பெற ஒன்ன பைக் வீட்டுல உக்காந்துருக்காங்க அப்பயும் அதே மாதிரி பின்னாடி வண்டி வ பஸ் வந்து இடிச்சி அங்கயும் ஒரு குழந்த இறந்திருக்கு
அய்யோ ஆஹ்
நெறைய ஆக்சிடென்டும் ஆயிருக்குன்றதுனால இப்ப கொஞ்சம் பயங்க
அப்போ வேண்டாம் நீங்களே டைம் எடுத்து கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துடனும்
ஆமா ஆமா
ஒரு டென்த் வரைக்கும்னா கூட நம்ம கொஞ்சம் அந்த மாரி பாத்துக்கணும்னா அதுக்கு மேல வந்து அவங்களே பாத்துப்பாங்க ஓரளவுக்கு கூட வருரதெல்லாம் ஒரு பத்தாவது வரைக்கும் நம்ம கண்ட்ரோல இருக்கட்டும் கூட்டிட்டு போறதோ கூட்டிட்டு வாறதோ
அதனல்லதாங்க கொஞ்சம் அது வரக்கும் நாங்களே கூட்டிகிட்டு போய் கூட்டிட்டு வந்துடலான்னு கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலுமே கூட்டிட்டு வந்துருவங்க ஒரு நேரத்துல பையன் வந்துருவான் ஊர்லருந்து அவங்க வந்தானா அவனும் கூட்டிட்டு போய் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க இல்ல நாங்க மூணு பேருமே இருக்கோம் மூண பேரும் வண்டி ஓட்டு னால யாராவது ஒரு கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறாங்க
ஹம் ஹம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கோ
இப்போ ஆ முடிஞ்சிச்சீங்க சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சாச்ச சாப்ட்டாச்சி இப்போ ஃப்ரீயா தாங்க இருப்பேன் இதுக்கு மேல ஏதாவது செய்யலாமான்னு தோணுது ஏதாவது ஸ்நாக்ஸ் என்ன என்ன பண்ணலான்னு பேசி முடிச்சுின்னாட்டுதாங்க ஏதாவது ஒரு முடிவு பண்னணு ஏதாவது ஜூஸ் போட்டு குடிக்கணும் போலவே இருக்குல்ல இன்னும் வரலைங்க வரதுக்கு எப்படி ஒரு ஆப்நவர் ஒன் அவர் ஆயும் நெனைக்கிறேன் அவங்க சொல்லுவாங்க அப்டிதான் இல்ல தனியா தான் வர்ற மாரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்டோட பொண்ணு ஆஹ டிரைவர்ரு அவங்க ஈவினிங் வறாங்களா ஆஹ் பொண்ண மட்டும் அனுப்பி விட்டுறேன் வீட்டுல விளாட்டுன்னு சொல்லிிருக்கறாங்க அவங்க டிரைவர் கூட அனுபிவிட்டுறது சொல்லிருக்காங்க இல்லனா அவங்க அண்ணா கூட அனுப்பி விடுற அப்படின்ின்றன்ன
பரவாயில்ல ஒரு காரு ஒரு டிரைவர் இருந்தா பாருங்க நல்லா ஜாலியா சுத்துலாம்
ஆமாங்க இருந்தாலும் நம்மளுக்கு ஏத்துக்குங்க அவ்வளவு செலவு ஆடம்பரம்ல்லாம் ஆஹ் அவங்களுக்கு நம்ம சம்பாதிக்கிறதுக்காசு நம்மளுக்கே சரியே போயி து அவங்களுக்கு வேற தனியா பணம் கொடுக்கணும் ஒரு டிரைவருன்னு பர்சனலா வச்சுட்டோம்னா ஒரு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாவது அவங்களுக்கு செலவு பண்ணணும்
கண்டிப்பா அவங்க எப்படி பர்மனடா வச்சிருக்காங்க டிரைவரு ரெகுலரா மந்த்லி உம்ம்
அவங்க ஓட்டுனாலும் ஓட்டுலனுமே கொடுக்கனு ஆஹ் எங்கிட்டே இருக்குங்க எங்க வீட்டுக்காரும் டிரைவர்த்தங்க அதுனால அவரே கூட்டிட்டு போயிட்டு இப்போ சைக்கிள் மல இல்லாத டைம்ல அந்த டைம்ல ல்லாம் அவரே கூட எடுத்துடு போய் ட்டு வந்து வருங்க
உம் எங்களுக்கும் வாங்கணும்னு ஆசைங்க இன்னும் வாங்கல
இல்ல வாங்கிடுங்க வாங்கற க்கு முன்னாடி டிரரைவிங் மட்டும் வீட்டல யாராவது நல்லா கத்து
ஆமா அதுக்காக தான் அங்க கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லன்னா வாங்கிடுவோம் வீட்டுக்காரு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து டிரரைவிங் இது பண்ண மாட்டேன்றாரு
இல்லலைங்க நீங்க உங்க வீட்டுக்கார எல்லாம் நம்பாதீங்க நம்ம நம்மளே சொந்தமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க ஆரம்பிச்சுடுங்க அவங்க கற்றுக்கறிறதுக்குள்ள நம்ம கற்றுக்கலாம் நானும் இப்ப அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் சும்மா இருக்கும்போது எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு போய்சாம டரைவிங்காவது சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கூட்டிட்டு போய் கத்துக்கணும்னா அவுங்க தயவே தேவையில்ல நம்மளே எடுத்து கூட்டிட்டு வந்தோனா எமர்ஜென்சினா அதனால நீங்களே பாருங்க அதாவது டிரைவிங் க்ளாஸ்கு பசங்க போம்போது நீங்களே கூட கூட போயிட்டு நீங்களும் கத்துக்கோங்க ஒரு பக்கோம்
ஈசியா முடியும்
ஆமாங்க
நானும் அதாங்க முயற்சி பண்றேன் எங்க ஆவலங்க எங்க அனுப்றாங்க நம்மளுக்கு டைம் எங்கங்க ஃப்ரீ ஆவுது அப்டியே வீட்டுல வேல இப்டியே சரியா போது நம்மளுக்கான டைமே ஒதுக்க முடிய மாட்டேங்குது நங்க
அது ஒன் ஆர் மட்டுதாங்க இருக்கும் டிரைவிங் கிளாஸ் பக்கத்துல ஏதாவது இருந்ததுன்னா போயி ட்ரை பண்ணி பாருங்க
ம் கண்டிப்பா பண்றேன் ஃப்ரீ டைம்ல போயிட்டு ஆ தெரியுமான்ட்டு நான இது பண்ணி வீட்ல
செரிங்க செரிங்க எனக்கு அடுத்த வேல இருக்கு நான போய் முடிச்சுட்டு ஏதாவது ஜூஸ்கீனு போட்டு குடிக்கிறேன் கொஞ்சோம் டயர்டா இருக்குங்க நான் அடுத்த மொறை பேசுறேன் என்னோட போன எடுத்து பேசுங்க ரொம்ப நன்றிங்க
நன்றிங்க சரி
அா